ஹலோ ஆ ம் நல்லார்க்கே ப்ரோ எப்டி இருக்கீங்க
ஆ எப்டி இருக்கம் ப்ரோ ஆ இருக்க ப்ரோ ப்ரோ அப்ற நானு இப்பலாய் ப்ரோ அது இப்ப வெள்ளிகிரி மல போன ஆ இப்போ இன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா நா குட்தாத நீங் போனிங்னா வெள்ளிங்கிரி மல போம்போது ரெண்டு ரைட்டது ரெண்டு பேர மூணெட பிரியு அந்த எட்துல ஒரு கார்னரு ஒரு செக் போஸ்ட் இருக்கு
ஓகே
அ ஸ்ரைட்ட போனீங்கனா உள்ளர போனீங்கன்னா வீரகாளியம்மன் கோயில் சொல்லுவாங்க அங்க நீங்க ரைட்டு எடுத்தீங்கன்னா ஈசா யோகா ஈசா யோகா உங்களுக்கு தெரியு நெனைக்கிறே அதுக்கப்பறம் மறுபிடியு நீங்க லெப்ட் குடுத்தீங்கனதா வெள்ளியங்கிரி கிழ போன வெள்ளியங்கிரி அடி ஓரம் கர்டா அங்கதா வந்து வெள்ளியகிரி மலை ஏற்றது அங்கந்து ஸ்டாட் பண்ணுவ கீழ சிவன் கோயிலுப்பா வெள்ளங்கிரி வெள்ளிங்கிரிநாதன்ட்டு
ம்
அம்பாள் பேரு வந்து மனோன்மணி அம்பாள்னு சொல்லுவாங்க மனோன்மணியம்மே அம்பாள் வாங்க அங்க பாத்தீங்கன்னா அது போய்ட்டம்ம அங்க இந்த வெள்ளியகிரி மலை ஏற்ற சீசன் முடிஞ்சது அ சீசனுக்கு பாத்தினா அந்த ஸ்டப் அப்டி ஸ்ரைட்ட அப்டி மேல அப்டி ஸ்டேப்ஸ் ஏற மாரி இருக்கு நீங் பாத்திங் கிழ நின்னு பாத்தீங்னாலே ஒரு வேப் மரோ பக்கத்துல நின்னா நீங்க கீழேந்து அப்டியே வேப்பமரத்துக்கு ஏணி போட்ட எப்டி இருக்கு அப்டியே ஏறி போகு அது ஒரு அம்பது பத்து இருவது ஸ்டெப் வரையு தெரியு அதுக்கு மேல பாத்தா அப்டே மரத்துக்கு மேல போயிரு அப்டியே அந்த அளக்கு அப்டியே அவ்வள ஸ்ரெயிட்டா இருக்க மார்ருக்கு அங்க போயிருந்தே அப்ப அப்பதா சொன்னாங்க இங்க கார் லெப்ட் சைடுல வந்து அப்ப நீங்க அதாவது லெப்ட் ஸ்ரெயிட்டா போன வீரகாளியம்மன் கோயில் ரைட் சை டுல வெள்ளயங்கிரி லெப்ட் சைடுல போன முள்ளாங்காடுனு ஒரு காடு இருக்கு அங்க அங்க பாத்தீங்கனா வெள்ளயங்கிரி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு
ஓகே
அங்க போயிருந்தே ஆனா அந்த அங்க போனா ஒரு மாரி நெறைய பேர் சொ சொன்னாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கா நா இப்ப அடிக்கடி போயிட்டு வர்றே ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெண்ட்டான பீலிங் இருந்துச்சு அங்க போம்போது அவரோட ஜீவ சமாதி இருக்கு அவரு சின்ன ஒரு வீடுதா ஆ சின்ன வீடு இல்ல ஒரு ரூமு ஒரு இருவதுக்கு இருவது அடி ஆழ இருக்கு ஆ நடுவுல ஜீவ சமாதி அங்க நீங்க போனா லேடிஸ்ன அப்டியே போயிக்கலா ப பா ஆம்பளைக போனா ஷர்ட கழட்டி வெளிய வச்சிட்டு உள்ளார போய் சைலண்டா போணு போன்ல சைலன்ட் போட்டுக்கணு போட்டு உள்ளார போணு உள்ளார போய்ட்டு நம்ம சாமி கும்புட்டு ஒரு மூணு மூணு வட் மூணு டைமு சோ அந்த இது சு சாமியோட ஜீவ சமாதி சுத்திட்டு வந்துட்டு உட்காந்தோ உட்காந்தவுனே நெறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து அங்க போய் அங்க உட்காண்டு இருக்கறப்ப சந்தன வாசன வந்துச்சு எனக்கு வந்து துளசி வாசன வந்துச்சு சிலருக்கு வந்து எனக்கு வந்துட்டு க கற்பூர வாசன வந்துச்சு அப்டிம்பாங்க பட் நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் உக்காந்த அப்போ எனக்கு நா வந்து ஷர்ட்டா கழுட்டிடே என் பேண் பே நார்மல் பேண்ட் தா நார்மலா அந்த லைக்ரா பேண்ட் மாரி தா போட்ருக்கற
ம்
ரொம்ப டைட்டா எதுமே ஒடம்பல கெடையாது நா அதுக்காக சொல்ற கழுத்தலயும் ஏது டாலர் இல்ல ஒரு சின்ன கயிரு மட்டு தா போட்டுருக்க ஆனா முதுகுல என் ஃபீல் எப்டின்னா முதுகுல வந்து யாரோ ஒரு கைய வச்சு இப்டியே தேய்ச்சா எப்டி இருக்கு ஒரு முருகர விட முதுகரோடய டேக் லெப்ட் சைடுல வந்து கைய வச்சு யாரோ கை இப்டி மேல வச்சு இப்டியே கைய இப்டி இப்டின்னு ஆட்ன எப்டி இருக்கு அந்த பீலிங் எக்ஸட்டா இருந்துச்சு அப்டியே எனக்கு அது ஆன இது நெஜ நெஜமா ஃபீல் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் மட்டுந்தா அதுக்கப்பற நெறைய டைம் போயி எனக்கு அந்த மாரி எந்த பீலியு வர்ல ஆனா அது சூப்பர இன்ச்சு ஆன அங்க இன்னொன்னு என்னான அன்னதான எப்போமே நடந்துட்டு இருக்கு காலைல நீங்க எட்டு மணிக்கு போனாலு சேரி அன்னதான நடக்கு நைட் ட்டு நா நைட்டு வந்து ஆறு மணிக்கு மேல அங்க போனா அணிமல்ஸ் வர ஆரம்பிச்சிரு
ம் ம்
அதனால வந்துட்டு ஒவ்வொரு லவ மூணு மணிக் முன்னாடியே அங்கருந்து களப்பி ஆனா அந்து ஜீவ சமாதிக்கு பின்னாடி வந்து வெள்ளயங்கிரி மலைலருந்து ஆறு ஒன்னு வந்துட்டுருக்கு அந்த ஆறு எப்போதுமே வரு சம் ஃபுல்ல ஓடிட்டே இருக்கு தண்ணி தண்ணி ரொம்ப இருக்காது நம் முட்டி கால் அளவுக்கு தண்ணி இருக்கு நீங்க போய் குளிக்கலா பண்லா ஆறு ஆறு உங்க வெளிங் வெள்ளி எல்லிங்ருந்து தண்ணி வரும் அந்த அணிமல்ஸ் எல்லா தண்ணி அதுல்லா தா வந்து குடிக்கு
ஓகே ஓகே ஓகே
அந்த மாரி வராது ஆக்சுவலா அ நா நா ஓ டின் அத வீரகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு டைம் பா இப்போ பா அந்த நா சொன்னேன்ல அந்த அந்த எட்ஜலருந்து ஸ்ட்ரியிட்ட போன வீரகாளியம்மன் ரைட்டு போனா ஈசா யோகா அப்டியே அங்கிருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி நீங்க அந்த அந்த செக் செக் போஸ்ட்கிட்ட இருந்து லெப்ட் போனீங்கன்னா சித்தர் கோயில் போகு அந்த சித்தர் கோயில்க்கு பின்னா டி தா அந்த வெள்ளிங்கிரில இருந்து மழையில இருந்து வர அந்த தண்ணி ஆத்து தண்ணி வந்துட்டுருக்கு ஆனா அந்த அந்த தண்ணிதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈசா யோகக்குள்ள வரு
ஓ
ஈசா யோக்கு போனீங்கன்னா ஈசா யோகக்குள்ள பாத்தீங்கன்னா அ ஒரு தண்ணி நின்ட்ருக்கு அந்த தண்ணி அந்த தண்ணினி கேட்டிங்கனா அந்த அந்த ஆத்துல வறதண்ணி தா அங்க போய் அங்க அங்க ஒரு எடத்துல அங்கருந்து அந்த தண்ணி எடுத்து அங்க ஃபிள் பண்ணிப்பாங்க
ம் ம்
ஆனா நல்ல சில்லன்னு இருக்கு அந்த தண்ணி அந்த மாரி அந்த ஒரு ஃபீல் இருக்கு அங்க எப்போனலு அன்னதான நடக்கு இப்ப நீங்க போகு போது ஸ்விட் வாங்கிடு போனீங்க வச்சீங்களே
ம்
இப்ப ஒரு கிலோ லட்டு வாங்கிட்டு போறிங்கன்னா அப்ப எது பண்ண மாட்டாக அப்பவே எடுத்து அங்க சாபுட்டு இருக்காங்கள பத்து பேர் சாபுட்டு இருக்கா இருவது பேர் சாப்பிட்டு இருக்காகன அப்பவே எடுத்து அப்வே வச்சுருவாங்க நீங்க வாழபழ எது வேனா நீங்க வாங்கிட்டு போலா
சூப்பர் சூப்
போனோனே அப்பவே நீ வச்சுக்களா டெய்லியும் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாம்பாரு அம் காரக்கொழம்பு ரசோ மோரு அப்பற சைடிஷ்சு அப்பற அப்பற பக் பக்தர்கள் எதா வாங்கிட்டு போற எதுவா இருந்தாலு அப்பப்பவே எடுத்து அப்படியே குடுத்துருவாங்க டிஷி பாதி நீங்க லட்சக்கணக்காக வாங்கிட்டு செரி எது அங்கல்லா கெடையா எதுவா இந்தாலு சமோ அவ்ளோதா தூக்கி குடுத்துருவாங்க எல்லாத்துக்கு
ஓக்கே ஓக்கே ப்ரோ சூப்பர்
போவமா அடிக்கடி வார அமாவாச நாள் ரொம்ப ஃபேமஸ்சு கூட்ட வந்து கொஞ்ச அதிகமாருக்கு ஆ ஆ பேர் முள்ளாங்காடு மா நீங்க ஒருடைம் போனீங்னா போயிட்டு வாங்க அங்க அங்க போயிக்கு அந்த அ செக் போஸ்ட்ல போய் கேட்டங்னாலே தெரியு மொ அதே மாதி வீரகாளியமன் கோயில் பாத்தீங்னா மொதல்ல வந்து அங் கெடாய்லா வெட்டுவாங்க கெடா சேவல்லா வெட்டுவாங்க அங்க என்ன பிரச் சனனா அத சுத்தி ம ஒரு புளிய மரக்காடு ச எம் அ யானைகள் அடிகடி வரு அங்க அதனால இவங்கல்லா நெறைய பேர் டிரி்ங்ஸ் பண்ணிட்டு அங்கயே ச நான்வெஜ் எல்லாபண்ணிட்டு அங்கயே இதா இக்காட்டி அனிமல்ஸ்ல்லா பிர ச்சன பண்ணிருது அப்டின்டு இவ்ங் பாட்லல்லா அங்க போட்டு வந்தர்றாங்க அப்டின்ட்டு அதனால சாமி எடுத்து பு பெ அந்த அந்த கார்னரயே வச்ட்டாங்க ப் ரோட்டோட முன்னாடியே வச்சட்டாங்க யாருமே உள்ளேற வர வேண்டா அப்டின்டு உங்களுக்கு ஏதாது சித்தர் அனுபவ இருக்குங்ளா ப்ரோ
இக்கு வந்துட்டு ப்ரோ நா வந்துட்டு சித்தர்கள் பத்தி படிச்சிருக்கே ப்ரோ பதினெட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா சோ அவுங்கள பத் தி படிச்சிருக்கே அவுங்க எங்கெங்க ஜீவசமாதி இருக்குன்றத பத்தி படிச்சிருக்கே லா அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா த கிங்குன்னா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அகத்தியர் சொல்வாங்க அவர் வந்து அகத்தியர் மலைல இருப்பாரு ஆதலைமை சித்தர் அவரு வந்து பாத்தீங்கன்னா மா அதாவது தமிழுக்கு வந்து அவருக்கு அவருக்கு வந்து யார் சொல்லி் குடுத்தாங்னா சிவன் வந்து முருகருக்கு த சொன்னாரா ஆ முருகர் வந்து அகத்தியருக் அகத்தியருக்கு தமிழ் சொல்லிக் குடுத்தாரு அப்டின்னு ஒரு புத்தகத்துல போட்ருக்கு இன்னொன்னு வந்து
ஆமா அக இப்ப எல்லா சித்தருக்கு வந்து அகத்தியர் குரு அகத்தியர்க்கு குரு முருகன்
ஆமா ஆ முருகர் வந்து எல்லாரு எல் இந்த சித் தர் வழிபாட்ல இருக்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆ முருகன வந்துட்டு ஒரு அதாவது எப்டின்னா ஒரு குருவா எல்லாருமே கும்ப்ட்ருப்பாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சோ ம் கண்டிப்பா அவர் வந்து யோகி க சித்தர் எல்லாமே சொல்லுவாங்க அவரு முருகர சோ அதா சித்த வழிபாட்டுல இருக்கிறவங்க முருகர வந்து குருவா ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு வழிபா
த்திங்னா அவருக்கு பழனில பாத்தினா முருகனுக்கு என்ன வச்சிருப்பாங்கன் ‌ பேரு த பழனி இது பண்ணது உங்ளுக்கு தெரியு போகர் அவர் பதினெட்டு சித்தர்ல ஒரு மெயினான சித்தர் ரசவாதம் இந்த தங்கது இரும்பத் தங்கமா மாத்தறது அந்த மாரிலா பண்ணவரரு அவரு அவரு பாத்தீங்ன்னா அங்க அ பழனி முருகனுக்கு பதிலா ஒரு பேரு இருக்கு சித்தநாத அதா சித்தர்களுக்கெல்லா நாதர் அப்டின்னா சித்தருகெல்லாம் தலைமை சித்தர் அர்த்தோ அதனா அது பேரே சித்தநாதன் கூட சொல்லுவாங்க
கேக்கே அது நாங்க வந்து ப்ரோ அது வந்துட்டு அதாவது ஒரு ஒரு ஒரு சித்தர் வந்துட்டு ஒரே எடத்துல ஒரு இப்ப ஒரு சிதர் இருக்காங்ன்னா ஒரு எடத்துல அது ஜீவ சமாதி அடைய மாட்டாங்ளா அவுங்க குறிப்பிட்ட ஒரு எடத்துல ஒரு நாலு அஞ்சு எடங்கள்ல அவுங்க வந்து ஜீவ சாமதி அடயற்த்துக்கான ஆ அங்க வந்து அந்த வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன் சொல்லிருக்காங்க இப்ப வந்து ஒரு எப்னா கோரக்கர் சித்தர் தெரியுல உங்களுக்கு அவரு பெரிய சித்தர் சோ அ ஆமா அவரு வந்து நாகை மாவட்டத்துல ஏதோ ஒரு ஊர் இருக்கு அந்த எடத்துல வந்து அவரு ஜீவசமாதி அடஞ்சதா ஒரு குறிப்பு இருக்கு போஸ்ட்லி அது வ வடக்கு பொய்கை நல்லூர்ன்னு நெனைக்கறே அந்த ஊரோட பேரு சோ அங்கதா அவரு ஜீவ சமாதி அடஞ்சதா சொல்வாங்க பட் ஆனா அங்க கெடையாது அங்க மட்டு இல்ல ஆ அவர் இன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு எடத்துல தமிழ்நாட்லே வந்து ஒரு மூண எடன்னு நெனக்கிறே வடமாநிலத்துல ஒரு எட எடன் நெனைகிற ப்ரோ சோ அங்க வந்து அவரு ஜீவசமாி அடஞ்சிருக்காரு இந்த வடக்கு போய நல்லூர்ல ஒர் தடவ சுனாமி வர்ருத கூட அவுர்தா வந்து எத தடுத்து வச்சதா அப்டீன் சொல்றாங்க
ஓ
ந்தஏரியாக்கு வராம இவுரு தடுத்தாரு அ கோரக்கர் அப்டி சொல்றாங்க இங்க எங்க ஊர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அ பாண்டிசேரி பக்கத்துல அ கடலூர் மாவட்டத்துக் பக்கத்துல ஒரு சீவ சமாதி இருக்கு ப்ரோ அது கோரக்கருவுடுதுதா அவருவந்து குறிப்பிட்ல எழுதிருக்கிறாரு நா இந்த எடத்துல ஜீவசமதி அடைய போறன்றதா வந்து அவுர் குறிப்பா ஒரு பாட்ல எழ்திருக்காரு இங்க என்னன்னா பாண்டிச்சேரியோட அ சி எம் இருக்கார்ல்லியா சி எம் தன ப்ரோ சொல்லுவாங்க அவுர சீஃப்மினிஸ்டர் ஆ அவருதா அவுரு வந்துட்டு கார்லலெல்லா வந்து இங்க வந்து இந்த எடத்துல வந்து ஆ சாமி கும்ப்ட்டுட்டு போவாரு இப்ப பௌர்ணமியில கூட பூஜெல்லா நடக்கூ அவுருக்கு பௌர்ணமி முக்கியமா வந்துபாத்தீங்ன்னா பௌர்ணமி வந்து இந்த மாதரி சித்த புருஷர்கள கும்பர்றதுக்கான ஒரு நல்ல அடே சொல்லா பூர்ணமான நாள் சொல்லலா அது வந்து அவரு வந்து இங்க கும்ட்டதா நா கேள்விப்பட்ருக்கே ஆ கப்புற அ அகஸ்த்தியர் வந்து ப்ரோ நீங்க அ சித்த வழிபாட்டு முறைக்கு போய்ட்டீங்கனாலே நீங்க ரொம்ப தூயமையாருக்கணு அப்படின் சொல்லி நா படிச்சிருக்கே சோ மனசார்ந்தாலு ஆம்மா முக்கியமா நான்வெஜ் சாப்டக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது அ சிந்தனை எல்லாமே ஒரே கண்ணோடத்துல இருக்கணு அப்படின்னு படிச்சிருக்கே ப்ரோ
ஆம் மாம் கரக் சொல்றது கரெக்ட் தா அப்படிதா இருக்கணும்பாங்க நம்ம என்ன போய்ட் சுத்தி வரு நம்ப்க்குளுக்கு மேக்ஸிமம் கோயி போயிட்டு வருது டைம் கெடைக்குது
கண்டிப்பா
அவுங்க சொல்றத நம்பனால ஃபாலோ பண்றதுங்கதெல்லா ரொம்ப கஷ்டொ ஆனா நெறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இவரு எடுத்துங்க அவுர் பேரு என்ன அருட் ங்கு அருனாகிரநாதர் எடுத்து அவுரு பாத்தின்னா சொல்ரது பத்தின்னா தவுர்சில பாம்பாட்டச்சு சித்தரியு
நெனக்கிற ப்ரோ
புரியிலிங்லா ஒரே நிம்ச்ச இல்ல இப்போ நம்ம இப்ப கேக்குதுங்களா
ம் சொல்லுங்க ப்ரோ
ம தி ப ச தப் அருனகிரிநாதர்ல்லா பாத்தீங்கன்னா ப்ப சின்ன வய்சுல ப பாத்தீங்கன்னா சீன்ன ப்ப சித்தர்கலாம் பாத்தீன்னா சின்ன வய்ஸ்லே பாத்தீங்கன்னா அவுங்க ஒரு சாதா மனுஷ மாரிதா வாழ்ந்திருக்காங்க
ஆ இல்ல ப்ரோ சித்தர் அருணகிரி வந்து சித்தர் கிடையாது அவுர் வந்து மகான்லவருவாரு
மகான்ல வருவாரு ஆம்மா ஆம்மா கரெக்ட்டுதா சித்த சித்தர்ல வரமாட்டாரு ஆம்மா நீங்க சொன்னது பாம்பாட்டி ஆம்மா அப்டிபாத்தா பாம்பாட்டி சித்தரு பாத்தீன்னா நீங்க அப்டிதா சொல்லலா பாம்பாட்டி சித்தர் இப்டி பாத்தீங்கன்னா அவுர் சித்தர்தா பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் மருதமலைல் இருக்கார் அவருட குகையுங்கூட மருதமலைல நா பாத்திருக்கே போயிருக்கே ஆனா அவருடை ஜீவசமாதி வேறெதோ சிதம்பரத்தில் எங்கேயோ இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவரோட இங்கேவந்து என்ன சொல்லவாங்கன்னா கீழ பார்த்தீங்கனா மலைக்கி கீழ ஒருஎடத்துல பாத்தீங்கன்னா அவுரோட குகைஇருக்கு அந்த குகைய்ல அவ்ங்க சிவலிங்கோ வெச்சிருப்பாங்க அந்த சந்து வழியா வந்து அது பாம்பா மாறி நேரா அந்த சந்துக்குள்ளயல்லா பூந்து மலையில மேல போயி முருகன கும்ட்டு வருவாரா
ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ
அத நீங்க மருதமல வந்தா நீங்க பாக்கலா அது சூப்பரான கோவில் ஆ போயிட்டு பாத்துட்டு மறுபடி திரும்பி அதே வழில பாம்பாவே வந்துடுவாரா வந்துட்டு வந்து அப்புறோ வந்து இங்க வந்து மறுபடி மனுஷ ரூபோ எடுத்துக்குவாரா அவரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவரு அவரு கொல்லாத பாம்பே கிடையாதா அவரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவரு ஆ கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோ
ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ ரொம்ப நன்றிங்க ப்ரோ